ஹலோ ஆ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது கேக்
அது டைம் முடிஞ்சிட்டு போல அதா கட் ஆயிட்
சேரி சாப்ட்டீங்களா
ஆ இல்ல சிஸ்டர் இப்பதா நா இட்லி ஊத்தி வெச்சிருக்கே ம் வெந்துகிட்ருக்கு சட்னி வெச்சே சட்னி ஆடுறதுக்கு காப்பாத்
எது இந்த வதக்கி வச்சிருப்பீங்ளே
ஆ ஆமா அ தக்காளி வெங்காயோ தேங்கா பச்ச மெளகா
ஆ தேங்கா
ஆ தேங்காவும் போட்டு வதக்கி வெச்சீங்கன்னா நல்லாருக்கு
புளி போடுவீங்ளா
வெங்காயோ தக்கா புளி போட மாட்டே தக்காளி போட்றம்னா புளி போட மாட்டே வெங்காயோ தக்காளி பூண்டு பச்ச மெளகா ஆ தக்காளியே புடிக்கு பச்ச பச்ச மெளகா போட மாட்டே பச்ச மெளகா இருந்தா பச்ச அ காஞ்ச மெளகா போட மாட்டே காஞ்ச மெளகா போட்றதுனா எப்டி ஆனா காஞ்ச மெளகா வந்து தனியா போட்டு அடிப்பே எப்டின்னா கா காஞ்ச மெளகா தக்காளி அத வதக்க மாட்டே தக்காளி பூண்டு இது மூணு போட்டு உப்பு போட்டு அடிச்சி ம் அது நல்லாருக்கு வ தாளிச்சி கொதிக்க விட்டீங்ன்னா நல்லா இருக்கு அந்த இது பச்ச ஸ்மெல் இருக்காது டேஸ்டு நல்லா இருக்கு ஆ ம் ஆ அது இல்லாம இப்ப ரீசண்டா எப்டி பண்ண ஆரம்பிச்சன்னா சும்மா பா தக்காளியு பச்ச மெளகாவயு அடிச்சறது அடிச்சிட்டு என்ன பண்ணுவே பூண்டு வந்து நல்லா நசுக்கி போட்டு கடுகு போட்டு தாளிக்கும் போது பூண்ட போட்டு கொஞ்சோ அந்த ஃப்ளேவர் வரட்டியா இந்த தே ப்யூரிய அப்டியே அதுல ஊத்திட்டோனா நல்லாருக்கு அது டேஸ்ட்டு இன்னு கொஞ்சோ வே வேற லெவல்லரு சா செல நேரோ சாப்பாட்டுக்கு போட்டு அத பெ பெரட்டி சாப்ட்டுக்கலா
நா பண்ணவே நா மோஸ்ட்லி ச சட்னி என்னு இருந்துச்சின்னாவே தக்காளி சட்னி மி ச்சம் பண்ச்சினாவே சாததுல போட்டு சாப்ருவே எனக்கு அது புடிக்கு சாதத்தோட சாப்புறது அப்பறமா எனக் கொஞ்சோ டைஜிசன் ப்ராப்ளம் வேற இருக்குதா நெஞ்செல்லா கரிக்கு அப்ப ஆனாலுமே நா சா ப்படுவே அந்த மாரி எனக்கு புடிக்கு ஆ நாந்த தா வதக்கி ஆ ஆமா அந்த வதக்கி பண்ற சட்னிக்கு வந்துட்டு நா பச்சை மெளகா போட்டோனே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அது கலர் வந்து எனக்கு தெரியாது
ம்
இப்ப காஞ்ச
கலரு அதா அந்த கலருக்காகவே நம்ப இப்டி போட்றது பச்ச மெளகா போட்றது ஏனா அவுங்க வந்து அந்த பிள்ளைங்க வந்து ரொம்போ டார்க் ரெட்டா இருந்தா உரைக்கிது உறைக்கிதுன் பயந்துட்டு சாப்பிடாதுங்க
ஓகே ஓகே ஓகே
பச்ச மெளகா யூஸ் பண்ணிக்குவே
ம் எனக்கு ஸ்பைசி புடிக்குமா அதனாலயே நா நெறையாவே போட்ருவே
ஆ போட்டோ எடுத் ம் அது பட்ட மெளகா வந்து ரொம்ப காரமா இருக்கு எங்களது அதனாலயே பாதி பய்ந்துகிட்டு நா அந்த பிள்ளைங்களு போட்றதில்ல
மா கொழந்தைங்க காரனாவே சாப்பிட மாட்டாங்க வச்சிருவாங்க அப்படியே ஆ சேரி சேரி சேரி
இன்னைக்கு எப்பயுமே பச்ச மெளகா தா யூஸ் பண்றே தேங்கா சட்னியா இருந்தாலு சரி இதா இருந்தாலு சரி
ம் தேங்கா சட்னிக்கு பாக்க நல்லா இருக்குல்ல ஆ பச்ச மிளகா போட்டா நல்லா இருக்கும் தேங்கா சட்னி பாக்குறதுக்கு ம் எனக்கு புடிக்கும் அந்த மாரி பாக்குறது
எங்க பாப்பா வ இல்ல சின்னவப்பா இருக்குன்னா அது பட்ட மளாவா போட்டு அடிச்சுட்டனும் சரி இல்லன்னா பச்ச மொளகாவே ப கலர் மாறி இருக்கத போட்டு அடிச்சுட்டோனா சொல்லும் இந்த தேங்காச்சட்னியே இல்ல நீ எடுத்துட்டு போன்ரும்
ஆ ஆ
ம் இங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு வெரைட்டி அரைக்கிற மாறிருக்கும் அது சின்ன பப்பா தேங்காச் சட்ணிதா சாப்டும் ம் அதே இன்னொன்னு என்னா பண்ணுவப்ப அதே வெங்காயோ தக்காளி பச்ச மொளகா மூணுமே போட்டு அடிச்சு தாளிச்சோனா அது நல்லா இருக் க்கும் அர்ஜென்ட்டுக்குனா டக்குனு அந்த சட்னிதா வந்து வப்பெனா பல்லாரி வெங்காயத்துல ஒரு ரெண்டுயித வெட்டிக்கிவே ம் தக்காளியில ரெண்டு வெட் டிக்குவே பச்சமொளகா அள்ளி போட்டு அடிச்சி தாளிச்சிவச்சிட்டமா அது ரெண்டுமே ரெண்டு பேருமீட்டயுமே புடிக்கும் அந்த சட்னி
ஆமா ஆமா
டெண்டா வக்கிறனால
நா வந்து விதவிதமா பண்ணுவே தக்காளி வச்சுட்டு நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே பண்ணிடுவே இன்கேஸ் வந்து பச்ச மொளகா இல்லாட் ட்டி தக்காளிய மட்டும் போட்டு அரச்சிட்டு தாளிக்கும் போது மிளகா தூள் இது க்குல்ல அது கொஞ்சமா போட்டு
ஆ அது அது கொஞ்சமா தூவிடனு மொதல்ல அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு இது பண்ணணு இல்லனா கலறு மாறிரும் டேஸ்ட் ஆ
னால டார்கா இருந்தா புடிக்கும் அதனால டார்க் இல்லனா சுத்தமா சாப்பிட மாட்டே
ஆஹா டார்க்கன்னு சொல்ல முடியாது ஹீட்ட ஓவரா இருந்தா அது மொளகா தூள் வந்து கறிகிரும்
ஓஹோ
நீங்க தாளிக்கும் போது கடுகு வெடிச்சோனே ஆஃப் பண்ணி ட்டு மிளகாத்தூள போட்டு அப்பறமா பியூரிய கொட்டி கொதிக்க வுடுங்க அது நல்லா இருக்கும்
ஆ நா எனக்கு இதுதா நா இந்த மாறி பண்ணிடுவே மோஸ்ட்லி இந்த தேங்கா சட்னி மத்த சட்னி அரச்சாலே நா ஒரு ரெண்டு மூணு தா சாப்புடுவே தக்காளி சட்டினா ஏழு இட்லி ஏழு இட்லி கூட சாப்பிடுவே நானு ரொம்ப புடிக்கும்
ம் ம் எங்க வீட்லயும் அப்புடிதா என்மோ எங்க வீட்டுக்காரவங்களுக்கு புடிக்காது தேங்காசட்னி அதனால வச்சா ரெண்டு சட்னி வக்கினு அவுங்க சாப்பிடுற மாறிந்தா ரெண்டு சட்னி வக்கிணும் நா மேக்சிமம் செல்ல அந்த டைம் என்னா பண்ணுவே குருமா வச்சிருவே
எதுக்கு தோஸ் தோசக்கும் இட்லிக்குமே குருமா வப்பீங்களா சாம்பார் வப்பீங்ளா இட்லி சாம்பார்
ஆ இட்லி சாம்பாரும் வப்பே இட்லி சாம்பாரும் வப்ப இது இன்னும் உ இன்னொன்னு வந்து அவசரத்துக்குன்னா இது பண்ணலா இன்னோன்ணு வெங்காய தக்காளிய வதக்கிட்டு
ஆ
புது மாவு இருந்தா கொஞ்சோண்டு கரச்சி ஊத்துனீங்க கரச்சி ஊத்தி சாம்பார் பொடிபோட்டா அது இன்ஸ்டண்ட் சாம்பார் ஆயிரு
ஓஹோ அதுக்கு அதுக் அரைக்க வேக வக்காம அந்த மாவ வச் சி சாம்பார் வக்கிறதா ஓகேஓகே ம்
கல்லமாவு கரச்சி ஊத்திட்டி இன்னு நல்லா கொதிச்சிரும் கொதிச்சு எறக் கும்மோது மல்லித்தழ தூவிட்டோனா நல்லா இருக்கு
இதா‌ சாம்பார் மேரி ஆய்ரு அஇங்க வந்து பூரி இது பூரி வந்து பூரி அப்பறோ இட்லி சாம்பார் இதெல்லாமே வருஷத்துக்கு ஒண்ணு ரெண்டு தடவதா பண்றது ஜாஸ்திலா கடையாது எந்த டிஷ்லா பண்றது
நா ரெகுலரா வா அ அ நாங்க ஆனா வாரத்துல ஒரு தடவ ஏதாவது ஒண்ணு மாத்தி வச்சிருவே சுண்டல் இருந்துதுன்னா சுண்டல் போட்டு குருமா வச்சிருவே வெள்ளகொண் வெள்ள கொண்டக்கல்ல இருக்குன்னா அது போட்டு குருமா வப்பன் அது ஊற போட்டு அதுக்கு சு சோம்பு தேங்கா பொட்டுக்கல்ல மூணு அடிச்சி ஊத்தி அத வச்சா அது நல்லா கெட்டியா இருக்கு
சேரி சேரி சேரி அம்மாதா எல்லாமே பண்ணுவாங்க ஆ இந்த குருமா பண்ணி குடுத்துருவீங்களா பட்டாணி குருமா சுண்டல் குருமா ஆ ஆ சேரி சேரி
இதே எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அத நைட்டு குருமா வச்சுர்றது
ம் அம்மாதா பண்ணுவாங்க குருமா பண்றது பட்டாணிவேக வச்சாங்க ஊற வச்சாங்க அப்ப ஒர்க வந்துட்டுனு போயிட்டாங்க அது இன்னு ஊறிகிட்டே இருக்கு பட்டாணி வந்து அப்டியே எடுத்து கொட்டிட்டுவாங்க அப்புறோ
ம்
ம் ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க பண்றன்னு சொல்லிட்டு அப்புறோ மறந்துடுவாங்க வ ப ப வச் பண்ணதே மறந்துருவாங்க அவுங்க
அது பண்ணது மறக்கறத விட ரெண்டாவது நமக்கு வேற ஏதாவது வேல வந்துட்
ஆமா ஆமா அதுவு வீணா போயிடுச்சு அவ்ளோதா அது அவ்ளோ ஒரு டப்
நானே நறையா டைம் என்னா பண்ணுவ அதே திடீர்னு அவசரமா ஊற போட முடியாதுன்னா அதுக்காக முன்கூட்டியே ஊற போட்டு வை வக்கிறது ஊற போட்டு வக்கி நானு அது மாறி ஃப்ரீசர்ல போட்டு வச்சிருப்ப ஆனா இல்லாதப்பா தேவப்படு இருக்கிறப்பா அத வச்சு ஆ‌
ஆ அதுக்கு இதாயிடாதா ஆ ஓகே ஐஸ் கட்டி ஆகிடாது
ஐஸ் கட்டியாதா ஆகு செய்ய போறப்ப எடுத்து வச்சு தண்ணி கொஞ்சோ முன்னடியே எடுத்து வச்சு தண்ணிய ஊதிட்டோ நா அது தண்ணி தனியா வந்துரு
ஓகே ஒஓே ஓகே அம்மா தூக்கி ஃப்ரீஸ்ர் ல தா வெச்சுருக்காங்க நானு எதுக்கு இத போய் ஃப்ரீஸ்ர்ல ஏற்டா வச்சிருக்க எப்டி கொட்டா தான போறாங்க சரி வச்சிட்டு போடுன்னு நானு விட்டுட்ட அத எடுக்கல
ம் ம் அது ஃப்ரீசர்ல வச்சா உங்களுக்கு இழுத்து குடுக்கு நம்ம பாலுமே ஃப்ரீஸ்ர் ல வெச்சாலுமே சீக்கிரோ கெட்டு போவாது
பாக்கெட் பாலா
பாக்கெட் பால் இல்ல நா பசும்பால் சொல்ற
பசும்பால் எப்டி ஆக்ச்சுலி அ அம்ம நமக்கு இதாய்ங்ட்டாதா
ஒரு வாரோ வரைக்குமே அதுல ஸ்டோர் பண்ணி வைக்கலா
அப்புடியா நாலா காலேல வாங்குனா சாய்ந்திரோ கெட்டு போய்டுன் சொல்லி நாங்க ஊத்திடுவோ டாக்ஸுக் ஊத்திடுவோ
ம் ம்
ஆன்க்கா
ம்
நால் இப்பதா கேள்விபறே ஃப்ரீஸர்குள்ள நாலா எங்க்ள் அதூ எங்க வீட்டு ஃபிரீஸர்ல ஐஸ்கெட்யா ஆக மாட்டேங்குது சுத்தமாவே ஃபுல்லா அப்டியே இல்லங்க இல்ல நா வந்து ஃபுல் ஹைலதா வச்சிருக்கே ஆனாலுமே சு து ஒரு சொட்டு கூட ஆக மாட்டேங்குது ஐஸ் ஐஸ்கியுபே வரமாட்டேங்குது அதுனாலே ஒ தாய்ஸு அந்த இதே இல்ல ஐஸ்கியூபு எதுமே கடையாது சோ அதுனால சும்மாவே வை க்கிது அம்மாவ பன்னீர் எடுத்து வச்சிருக்காங்க ஐஸு ஃபிரீஸருக்குள்ள
ம் ம் பிரீஸர் ஒர்க் ஆகலையா
அது என்னன் தெரில
அது என்ன ஏன் இப்டி போயிருக்கும் போல ஆ அது வேணா நீங்க ஆள் கூப்ட்டு ரிப்பேரு பாக்ஸ் வாங்கி எங்களுகுலா ஐஸ் கட்டி ஆய்ரு நா வாரத்துல ஒரு தடவை அத டெஃப்யூஸ் பண்ணி உடுவ அப்டினா அம்த்தி உட்டோனா கிச்சன் பூரா தண்ணியாய்டு
அன்னிக்கு என்னனா வடகோ வறத்துட்டு வடகத்த தூக்கி பிரிட்ஜுகுள வச்சிருக்காங்க ஏமா இத கொண்டு போய் வச்சிருக்கீங்க அப்டின் சொன்ன அப்பதா மொரு மொருணு இருக்கூ ஆமா அப்பதா மொரு மொருன்னு இருக்குன் ஃப்ரிஷர்ல வச்சு ஃபிரிட்ஜுகுள்ள வச்சிருக்காங்க வருத்து வருத்து
ம் அது ஃபிரிட்ஜ் கிடச்சதும்போது எல்லாத்தயு தூக்கி அதுல வைக்கிற மார்ருக்கு
ஆமா பூ பாத்திங் பூ கட்டின அன்னிக்கி எங்கது ரொம்போ மா தேடிட்டமா பூ காணோமா எங்கமா வச்சீங்னா ஃபிரீஸ் சர்குள்ள தொறந்து பாருங்னா பாத்தா உள்ளர இருக்கு ஃபிரீஸர்குள்ள இருக்கு வெரச்சி போயி அந்த பூ
நா வந்து மேக்சிமோ வந்து வெய் வெங்காயோ உருள ஆ அன் நா காய்கறி கொஞ்சோ வப்பே மாவு வப்பே மத்தபடி வேற எதூ அதிகமா வைக் க்கமாட்டே ரெண்டாவ்து அந்த சட்னி இதலா உள்ளு ஆ ஹ வெங்காயலா வைக்க மாட்ட வெங்காயோ உருள கெழங்கு தக்காளி இதலா கூடைலேதா போட்டுவப்ப மத்த காய்கறி மட்டுந்தா ஆ ஹ போட மாட்ட எல்லா காய்கறி கூடேல போட்டு அதுவு எனக்கு ஒரு மூன் மூன் நாளைக்குதான வச்சிருப்ப ஒரு கிலோ வாங்குனாலு எனக்கு மூன் நாள் நால் நாள் வரூ அத எதுக்கு அதுக்குள்ள போட்டுட்டுன்ட்டு வெள்லே வச்சிருவ அது இப்ப எல்லா உள்ள தக்காளியெல்லா கல்லு மார்ருக்கு
ஆ ஆ சேர் சேரி நாங்க வந்து தக்காளி
அதாங்
தக்காளிலா வச்சா இங்க வந்து இதாகிடு அழுகி பேய்டு அதுனாலயே தக்காளியெலா ஃபிரிட்ஜுல வச்சுர்றது வெளில வச்சாலே அழுகி பேய்டுது
ஆமா ஆமா அது சில பே இது போகு ஆனா இன்னா வாங்குற தக்காளி நம்ளா பாத்து பொரிக்கி வாங்கிட்டு வந்துட்டம்னா கொஞ்ச நல்ல தக்காளியா வாங்கிட்டு வந்துருவ நா
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஆ
அது வெளில கிடந்தாலு நம்மகழுகறது இப்ப அது தெரியு தெரிஞ்சாலு எடுத்து போட்டுரலா அப்டின்ட்டு அது பிரிஜுக்குள்ள ஒண்ணு ஒன்னோட ஒன்னா கெடந்தா நமக்கு ஒண்ணு தெரியாது அது எடுக்கும் போது நா எப்போதுமே எடுக்கும் போது நா எடுக்கும் போது எல்லா தக்காளியு ஒரு வாட்டி அழுத்தி பாத்துக்குவே கைல தொட்டு தொட்டு பாப்பே எது சீக்கிர வீணா போறமாரி இருக்கு அத எடுத்துறுவே இதெல்லா நல்லா பழுத்துட்டு எல்லா வீணா போயிடு
இன்னிக்கி சமச்சிர்லா சொல்லிட்டு சமச்சிர்வீங்ளா
ம் சமச்சிருவே அதே மாரி வாங்கிட் வரும் போது நசுங்கி இருந்துச்சுன்னா தனியா பொறிக்கி வச்சிருவே அத முன்னாடி யூஸ் பண்ணி காலி பண்ணிர்வோ அப்டினு
ஆ ஆ இங்க சில நேரத்துல ஃப்ரீசர்ல போடும் போது மத் காய்கறியோட ஆமா காய்கறியோட கடக்கறப்ப அதுவு அழுகி போய் மத் த காய்கறியு அழுக வச்சிருது ம் அது ஒரு நீசுது ம்
ஆமா ஆமா அதனாலேயே பாத்தீங்கன்னா காய்கறி அதிகமா போட மாட்டோ உள்ள ப்ரஸுல பிர்ச்சுகுள்ள ஏதாவது ஒண்ணு ரெண்டு காய் தா அப்டி வாங்கினாலு வாரத்துல ஒரு தடவ இங்கதா மருதி ஓயாம காய் வண்டி இந்த கொரோனா டைம் ஆரம்பிச்சதுலிருந்து காய் வண்டியே இப்ப எங் தெருக்குள்ள வந்துட்டு போவ்து
ஆமா செரிங்க சிஸ்டர் இந்தா வரே ஆ
கேக்குதா